ஓ ஏன்டா பண்ணா தா உங்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்குறே திரும்ப தெரியுமான் கேக்குறே
குத்துமதிப்ப சொல்றியேன்னு பாத்தே
டேய் அஞ்சு வருஷமா வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கே மணி வண்ணன் எங்க எங்க கொள்ளில என்ன நடக்குதுன்றதை நா உக்காந்து உத்து பாத்தாலே எனக்கு தெரிய போது
ம் ம் நானு சொகமாதா பாத்திருக்கே நமக்கு என்ன இப்ப இந்த வேர்கடலை மட்டு கா பட்டன்னு சொல்லுவாங்க அதுக்கப்பறோ வேற எதுவு பெருச கார்திகப்பட்டோ சித்திர பட்டோ ஆ
நாங்க வந்து தண்ணி சொந்த தண்ணி கிடையாது அது வேர்க்கடலை போடணுனா அதுக்கு தண்ணீர் நெறைய தேவைப்படு
அ அப்டி கிடையாது அது மாணவரி பயராதாலே விளைைக்கிறாங்க வேர்கடல அது
மாணவரி போடலா மணி மாணவரி போட்டு உனக்கு தண்ணி பத்தல மழை சரியா வரலனா நீங்க தண்ணி பாசத்துக்கு உங்களுக்கு மோட்டரு இருக்கு கரெக்டா
ஆமா கரெக்ட்
ஆ எங்களுக்கு அது இல்லே நாங்க வந்து வேற ஒருத்தவ கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூபா அப்டின்னு வாங்கி தண்ணி பாச்சிக்கிட்டு இருக்கோ
அப்டியா ஓகே அது பண்ணிக்கலா இல்ல ஒரு ஒன்னு ஹவர் நூறு ரூபா தா ஆனா கார்த்திகை பட்ட போட்டேன் வச்சுக்கேயே மோஸ்ட ஆ மழை ட்டு வந்து அந்த அந்த மழை சீசன்லயே வளர்ந்து வந்துரு வச்சுக்கேயே ஏதாச்சு சப்போஸ் வரலனா தா ரேர்ரா தண்ணி பாச்சுறமாரி இருக்கு அப்போ ஒரு பய தண்ணி பாச்சிக்கலா நல்லாதா இருக்கு
ஆ இது வரைக்கு நா தெரிஞ்சு போட்டதில்லை அதுவு இல்லாம ஊரு கிட்டயே இருக்கா போறோவங்கவாரவங்களே புடிங்கிருவாங்களோ அப்டின்ற ஒரு இதுல நாங்க அந்த மாரி பயிர்கள் எல்லா மல்லாட்ட மரவள்ளி மாரிலா யோசிக்கிறதே இல்ல
ம் ம் எல்லா அது மராட்டாதா நல்ல பணப்பயிர் தா உம்
ஏற்கனவே இந்த கொல்லி ஓரத்துல ஒரு நெல்லிக்கா மரோ வச்சிருந்தே வச்சிருக்கே அருநெல்லிக்கா அதுலயே வந்து ஒரு ஒரு ஒரு மொத்தமா காய்க்குதுன்னா கால்வாசி காயு கூட எங்ளுக்கு கெடைக்காது
அப்டியா
ஸ்கூல் பசங்க இருக்காங்கல்ல அப்ப அப்ப போய் அதெல்லா பரிச்சுட்டு போயிருவாங்க கிளைய ஒடிச்சு வச்சுருவானுங்க
அந்த சைட்ல அப்டியா ரொம்ப சூப்பரா இருந்தது
ஸ்கூல் பசங்கன்னா ஊர்ல ஸ்கூல் போற வயசுல இருக்க பசங்க இருப்பானுங்கல்ல
ஓகே ஓகே ஆஹ்
ஆஹ் அவனுங்கல்லா அப்டியே கொல்லிப்பக்கோ போறது எதாவ்து நா பறிச்சுட்டு வந்துறது அந்த மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க இதுல்ல மல்லாட்டல்லா போட்டா எங்க கொள்ளில போய் தங்கிருவானுங்க ஆ அதனால அதெல்லா நா முயற்சி பண்ல
ஓகே ஓகே
கொஞ்சோ தூரமா வந்தா கூட பசங்க போமாட்டாங்கடா இப்பல்லா பக்கமா ஊர்ல இருந்து பக்கமே இருக்குல்ல
ஓகே
ஈ கீசியா போயிருவானுங்க அப்டியே போய் அப்டியே கைக்கு நல்லா பறிச்சுனு வந்தா முடிஞ்சுது வேல
ஓகே இல்ல அந்த குளத்துல தண்ணி இருக்குமா இல்ல அடிக்கடி வத்தி போயிடுமா அது குளோ நம்ம கொல்லி பக்கத்துல தானே இருக்கு
பக்கோதா அதெல்லா வத்திரு மழ சீசன்ல முக்கா வாசி தண்ணி நிக்கு அது எவ்ளோ நாள் தண்ணி வாய்கால்ல வருதோ அதுக்கு ஏத்த மாரி மணி வாக்கால வர தண்ணீ தா இந்த குளத்துல வந்து ரொம்பறது
ஓகே
போன வருஷோ வந்து வெள்ளம்போச்சா அப்ப ரொம்ப நாள் தண்ணி போய்ட்டு இருந்தது மே மாசோ முடிர வரைக்கு தண்ணி இருந்தது எந்த வருஷல்லா வந்து ஜனவரிலயே தண்ணி காணாம போய்டுச்சு குளத்துல
உம் இல்ல தண்ணி வசதி வேணுன்னா அங்க எதாச்சு ஒரு இன்ஜின் மாரி வச்சு யூஸ் பண்ணிக்லா யோஸ்
இல்ல இல்ல மணி அதெல்லா அந்த அதெல்லா சரிப்ப சரிப்பட்டு வராது
அ அப்டியா ஓகே
இப்ப எங்கள கெணரே இருக்குடா மணி கெணறுமே ஆனா நம்ப முடியாது புளிய மர ஒன்னு இருக்கு தெரியுமா
ஆமா
புளிய மரத்து ஆஹ் அந்த பக்கோ அந்த புளிய மரோ பக்கத்துல கேரு இருக்கு பொதுக்கெணறுனா எங்க பங்காளிக்ல்லா சேத்து பொதுக்கெணறு அது அதுவுமே வருஷோ ஃபுல்லால்லா தண்ணி இருக்காது
இது கரண்ட் வசதியோட இருக்கா என்ன அந்த கிணறுல மோட்ரு வசதி இருக்கா
இபி சர்வீஸ் இருக்கு மோட்ரு வீணா போச்சுனு சொல்லி வித்துட்டாங்க அந்த காலத்துல அதுக்கப்புறோ திரும்ப இன்னு இழுக்கல எதோ சர்வீஸ் அப்டியே இருக்குது ஒரு மோட்ரு வாங்குனா நம்ம போட்டு ஏச்சுரலா ஆஹ் இருக்கு
அப்புறோ என்னடா போட்டு இறச்சுரலா அட்லீஸ்ட் தண்ணீ இருக்ற டைம்லயாச்சு
இ
ஓகே ஓகே இல்ல அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாசமாச்சு இருக்குல்ல
ஆறு மாசோல்லா வாய்ப்பே இல்ல நா ஒன்னுமே பண்ணாம சும்மா இருக்கும் போதே நாலு மாசோ அஞ்சு மாசமா தண்ணி இருக்குது அத நா இறச்சன்னு வச்சக்க மூணு மாசத்தலா தண்ணி காண போயிரு
அம்ப்டியா
ர் மோட்டர் போட்ட நா மட்டும எரைப்போ பங்காளிகளுக்கு பொது கிணறுன்னு சொல்லிருக்கற அப்ப மத்தவங்களு ஏறச்சாங்கன்னா ஒரு மாசத்துல கிணத்த காலி பண்ணிடலா
அப்டியா ஏதாச்சி தூரு தூர் வர்னா ம் ஏதாச்சு வருமா ஊத்து வருமா
அது வரம வராதான்னு தெரியல அது இறங்கறது இப்ப சரிப்பட்டு வராது நம்மளுக்கு நமக்கு இருக்குற எடமே ரெவெண்டு நாப்பத்தி மூணு சென்டி எடத்த வச்சுக்கிட்டு ஆமா அதுக்கு ஒன்ற ஸ் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாருக்கு இப்ப அதுக்கு செலவு பண்ற வச்சுக்க இவளோ செலவாவது ஒரு கடனா வாங்கி அந்த கடனுக்கு ஒரு வட்டி கட்டி அப்டி கணக்கு பண்ணி பாத்தா அதுக்கு நா நூறு ருபா மணிக்கின் குடுத்து தண்ணிப்பாய்ச்சிட்டு போயிடலா
முடியா எத்தன பங்கு அது பங்காளிங்கான எத்தன பேரு இருக்கு
அது ஒரு மூணு பேரு எங்க தாத்தா கூட போ எங்க தாத்தாவோட அப்பா இருப்பாங்கல்ல அவங் எனக்கு எங்க தாத்தா ஒராள் தான்டா தாத்தாவோட அப்பா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு தம்பி
ஓகே
அந்த மூணு பேரோட சைடு இப்போ வரு
ம் ஓகே ஓகே
இதுல எங்களுக்கு வெறு நாப்பத்தி மூணு சென்ட்டு தா
ம் ஓகே
ஆ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சென்ட்ருக்கு எதிர்ல ஒரு முப் பத்தஞ்சு சென்ட்ருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு முப்பது சென்ட்ருக் கு அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஏக்கர் இருக்கு
ஓகே
ஆ இது எல்லாத்துக்கு சேத்து அது பொதுக்கேணறு
வேணா தல சுத்துதது அவனுங் பிரிச்சிக்கிட்டு அது செட் ஆகாது
அது எங்க சித்தப்பா அந்த பங்காளி வீட்டு சித்தப்பாதா எங்கிட்ட கேட்டாரு
ஆ
நாம வேனா ஷேரிங்ல ஒரு போர் போட்டுக்கலாமா அப்டின்னாரு
ஓகே
அது என்னன்னா இப்ப நா சொன்னன்ல இப்ப எதிர்ல அடுத்து பக்கத்துலன்னு அத வேற வேற ஆளுங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவர் ஒரு ஆளே வாங்கிட்டாரு அவங்க அவங்க அண்ணந்தம்பி ரெண்டு பேரு தா மொத்தமா வச்சிருக்காங்க மீதி எல்லாத்தையுமே இப்ப எங்க பங்காளி நா நாப்பத்தி மூணு சென்ட் மட்டு நாங்க வச்சுக்கிறோ மீதி எல்லாத்தியு அவங்க அங்க சித்தப்பா அவங்க பெரியப்பா அவங்க ரெண்டு பேரு அண்ண தம்பி சேர்ந்து எல்லாத்தையு வாங்கிட்டாங்க
ஓகே
அவங்கள்ட்ட இப்ப ஒரு மூணு ஏக்கருக்கு மேல இருக்குது
ஓகே ஓகே அவங்க எறங்கலா தப்பில்ல நாம எறங்க முடியாது
ஆ இதுல்ல ஷேரிங்னா நா எவ்ளோ காசு போடுவ நா போட்டு அதுக் க்கான ரெப்ரசன்டேஷன் எனக்கு கிடைக்குமா இப்ப நம்ம மூணு பேர் ஷேரிங் சொல்லி போடுறன்னு வச்சிக்க
ஆமா
அவங்க மூணு ஏக்கர் வச்சிருக்கறாங்க ரெண்டு பேருமே நா வெறும் நாற்பத்தி மூணு சென்ட் வெச்சுக்கிற ஆ இதுக்கு எவ்ளோ நம்ளுக்கு எத்தன நாள் வரைக்கு உங்களுக்கு எத்தன நாள் வரைக்கு இந்த மாரி கொழப்பங்கள் பிரச்சனைகள்லா இருக்குது இல்ல எங்களுக்கு வேணா நானே பாத்துக்கறே அப்டின்னு வுட்டுட்டே
ஓகே ஓகே அது நம்ம ஆ
சிம்பிளா ஒரு போர் போட்டு பக்கத்துல சே சோலார் பேனல் வச்சா பகல் புல்லா எறச்சினு கெடக்குது அந்த மாரி எதனா ஒண்ணு போட்டுக்க வேண்டித்தா
அ அ அதே
உப்புமடி தண்ணி தண்ணி கம்மியா தா இருக்கு ஆனா எங்குளுக்கு அது போது கம்மியான லேண்டுல்லங்
ஓகே ஓகே ஆனா சேஃப்டி இருக்குமா சோலார் பேனல் போட்டா சேப்டி இருக்குமா புடிங்கிட்டு போயிட்டான்னா ஓகே ஓகே
வெய்ட் போட்ட தான்பா நீ அதா பண்ண முடியு
அ நீ சொன்ன யோசன எனுக்கு ஏ வர்ல எங்குதுனா அதா எங்களுக்கு மாரி பெரிய பிரச்சனையே டீசல் வாங்கி ஊத்தி எஞ்சின் எறைக்கிறதுதா பெரிய பிரச்சனையா இருக்கு டீசல் வெல எற எற எங்குளுக்கு பயிற்சி செலவுன்றது அதிகமா வருது
சேரி செரி
ஆனா நீ சொல்ற சோழார் பேனல்ல சின்ன கொஞ்சத்துக்கு செட் ஆகுல்ல ரொம்ப அதி
இல்ல நீ சோலார்லயே ஹை பவரு உனக்கு இருக்கு சோலார் வந்து எத பொறுத்தனா மொத நீ எத்தன அடிக்கு போர் போட போற உனக்கு தண்ணி எத்தன அடில கெடைக்குன்ற பொறுத் துதா உனக்கு அந்த செலவே வரு
அப்படியா நமக்கு தண்ணி போர் போட அவசி ம் இல்லல்ல நமக்கு இதுதானே
எது ஆத்து தண்ணினா உனக்கு இப்ப ஆத்து ஆறுல தண்ணி எத்தன மாசோ இருக்கு
அது மோஸ்ட்டா வந்துரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு மேல இருக்கு
ஆறு ஏழு மாசோ இருக்கு அப்புறம் என்ன அப்டின்னா நீ வந்து உனக்கு பம்பப்பே தேவல்ல அ நீர்மூழ்கி பம்பே தேவயில்ல மேலயே இந்த வீட்டுக்கு மோட்டர் வெச்சிருப் போ அந்த மாரி மோட்டர் இருந்தால போதுந்தான
எந்த மாரி மோட்ரு
உனக்கு எத்தன ஆர்ஸ்பவரு தேவ
அ ஆர்ஸ் பவர்லா தெரியாதே இப்பத்திக்கு இன்ஜின் ஓடுது இன்ஜின் எவ்ளோ வேகத்துல ஓடுது
இன்ஜின் வுட்ற இப்ப தண்ணி வந்து பைப் எவ்ளோ அகல இருக்கோ அதுக்கேத் த மாரிதா வந்து உனக்கு மோட்ரு நீ நீ போய் மோட்டரு கடைல கேட்டாலே இந்த மோட்டார் கடைல கேக்கற்துல்ல ஃபஸ்ட்டு உனக்கு வந்து எவ்ளோ பவர் தேவன்றத முடிவு பண்ணணு
ஓகே
இப்ப ஆ வீட்டுக்கெல்லா தண்ணி எறைக்குதுல்ல பம்பு வீட்டு காவனு வெச்சிருக்கோல்ல அது வந்து ஒன் ஹர்ஸ் பவர் வரு அந்த கான் பைப் பாத்துக்கறல்ல
ஆமா பாத்துருக்க பாத்துருக்க
ஆ சின்னதா இருக்கு அதுவே இன்னு கொஞ்ச பெருசா வந்தா ரெண்டு ஹார்ஸ் பவர் மோட்டரு இருந்தா இன்னு கொஞ்ச பெரிய பைப்பு வரு
ம்
இப்ப நா எங்க கொல்லிக்கெல்லா வந்து சாரி இப்ப பிளட்ல போட்டிருக்கல்ல அங்க அந்த சைஸ் தா போட போறே
ஓகே ஓகே
கொஞ்சோ பெரிய பைப்பு வச்சு ஓகேவா இப் ப்ப அந்த மாரி ஒ கொல்லிக்கு எத்தன ஹார்ஸ் பவர்ல மோட்ரு வேணா நம்ம முடிவு பண்ணணு மத்த கொல்லில்லா வச்சிருப்பாங்க நீ சும்மா அவருகிட்ட கேட்டாலு சொல்லுவாங்க எத்தன ஹார்ஸ் பவர் வேணு முடிவு பண்ணா அந்த ஹார்ஸ் பவருக்கு எவ்ளோ கரண்டு தேவன்னு ஒனக்கு தெரியு ஒரு அது அந்த மோட்டர்லய போட்டுச்ச இத்தன ஓல்டேஜூ இத்தன ஆம்பியர்ன அத மல்டிபிளை பண்ணா ஒனக்கு வாட்ஸ் கெடைக்கு ஓகேவா அப்ப அத்தன அத்தன வாட்ஸ்சுக்கு நீ சோலார் பேனல் போட்ணு வாட் டுன்றது கிலோ வாட்ஸ்லதா வரு ஆக்சுவலா நீ பண்ற கணக்கு சாதா வாட்ஸ்ல வராது ஆயிரோ ஆயிரோ வாட்ஸ்சுக் மேல போய்ரு
ஆமா ஆமா நா அதிகமான தவர ம்
ஃபேன்ல வந்து ஒன் கிலோ வாட் டூ கிலோ வாட்டுனு வித்துக்கிட்ருப்பானுங்க நீங்க அதுல எத்தன கிலோ வாட்டு இந்த மோட்ருக்கு வேணுன்றத முடிவு பண்ணி அதுக்கு ஏத்த மாரி வாங்கிக்க வேண்டியதா
செரி பாப்போ நம்ப ஊர் பக்கோ வந்தா பாப்போ இப்ப அதுக்கு எது இல்ல அ ம்
இதே ஒனக்கு திரும்ப சொல்ணுனா சேஃப்டி முக்கியோ
ஆமா கரெக்ட்டு இங்க ஒங்க ஊர்
சோலார் பேனல ஆ சோலார் பேனல மேக்சிமம் யாரு திருட மாட்டாங்க மாட்டிக்குன் தெரியு ஆனா மோட்ர திருடிருவானுங்க
ம் ம் ஓகே ஓகே ஆனா ஒங்க சே சே அப்டில்ல டீசல் லைன்ல இன்ஜின்ல கொஞ்சோ டீசல் வுட்டு வந்தாலே எடுத்திறானுங்க
ஏனா நீ ஒரு டூ கிலோ வாட் த்ரீ கிலோ வாட்ல்லா சோலார் பேனல்லா ரொம்ப பெருசாருக்கு நல்லா ஒரு வீட்டுக்கு மேல ஓடு போடுறமே அந்த அளவுக்கு இருக்கு அத ஈஸியா திருடிட்டு போமுடியாது மாட்டிக்வானுங்க வழில எங்கான்னா தெரியு அவனுக்கு அனால யோசிப்பானுங்க அத தூக்க
ஓகே ஓகே
ஆனா மோட்ருன்றது அழகா ஒரு சாக்ல போட்டு தூக்கிட்டு போற மாரிதா இருக்கு
ஓகே
தலைல வச்சு தூக்கிட்டு போய்ருவானுங்க இல்ல ஸ்பேர் ஸ்பேரா பார்ட் பார்ட்டா கழ்ட்டி எத்துன் போயிர்வானுங்க
ஓகே ஓகே அதா என்னவோ ஒருமயிமா கழ் ட்டி அதுக்கேத்த மாரி உள்ளார வைக்கிற மாரி இருக்கணு
ஆமா
ம் ஆனா அ அது என் எந்தளவுக்கு கரெக்டாருக்குன் தெர்ல ம்
பேனல்களுக்லா வந்து கவர்மெண்ட்ல மானியம் தராங்க
ஓகே
உண்மையான சோலார் பேனலோட வெல ரொம்ப அதிகோ அரசு மானியம் அப்டின் போட் டு கொஞ்சோ வெலய கொறச்சுதா வித்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரு நீ வாங்க போனாலே வந்து அந்த மானியத்துக்கு அப்ளை பண்ணி குடுத்துட்டு அதுக்கப்றோதா வாங்கனு அப்பதா ஒனக்கு வெல கம்மியா வரு வச்சுக்க
அது எங்க போணுன்றது கணக்கு இருக்கா ஏனா இப்ப நம்ப நெலோ வந்து ப பட் டா நெலோ கெடயாது இங்க நம்ம வைக்கிறோன்றப்ப அது வேற மா அ நெலத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் அ
பட்டா இருக்குல்ல
அதெலால்ல ஆத்துக்கு அந்தாண்டதாருக்கு இனதான் எங்க இருக்கு அதுக்கு இருக்கு அதுக்கு இருக்கு
அப்பறென்ன அதுக்குன்னு சொல்லி வாங்கிக்கே நீ வந்து நடுற வரைக்கெல்லா கேட்க மாட்டானுங்க
அ ஓகே ஓகே
நேர்ல வந்தா போட்டு பாத்துட்டு இந்த எடத்துலாதா போட்டோ அத கூட நீ மாத்தி ஜி பி எஸ் மாத்தி வச்சி பண்ணிக்லா அதுலா பிரச்சனல்ல பட்டா இருக்கிற ஒரு லேண்டு இருக்
அ ஓகே ஓகே
அ
பண்வோ
அத வச்சி ஈஸியா பண்ட்டு போய்லா பட்
ம் ஏதாச்சு ஒண்ண பண்ணனூ அண்ண என்ன பண்றார்னு தெர்ல இப்பத்துக்கு அண்ண என்ன பண்ண சொல்ல ஏதா இருந்தாலு பாத்துங்கன்னு சொல்லியாச்சு இப்ப அண்ணதா பயிர் வைக்கிறாரு நாம எதுவு இப்பபண்றதில்ல எதா இருந்தாலூ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்பறொ யோசிப்போ வெவசாயத்த பத்தி
நா சீக்கிரமே யோசிச்சாவுனு போலருக்கு மணி எங்க எனக்கு வேல ஏதொ சரிவராத மாரியேதோனீக்கிட்டு இருக்குது
அப்டியா சரி சீக்கிரமா யோசிக்கு நம்ம
நேத் நேத்து எங்க டியல் போன் பண்ணாரு
அ ஓகே என்ன சொன்னாரு
நா அவன்ட்ட சொன்னனா தெர்ல நா பஸ்ட் பஸ்ட் ஜாயின் பண்ண ப்ராஜெக்ட்ல